ஆஹ் சொல்லுங்கங்க
நல்லாருக்கீங்ளாங்க
ங்க நீங்க என்ன பண்றீங்க
இப்பதாங்க பசங்கள அம்சுடேன் நீங்க என்ன பண்றீங்க
நானும் அதேதாங்க பண்ணிட்டு ஒக்காந்துருக்கேன் என்ன செய்லான் யோசிச்ட்டு ஒக்காந்துருக்கேன்
இனும் நெறைய வேலருக்கு இப்பதா பசங்க சாப்பாடு செஞ்சு அணிச்சு உட்டேன் அந்த பாத்ரல்லாம் கெடக்கு வெளக்கணும்
ஓ அப்டியா நானுங்க நான் அதெலாம் முடிச்சுடேன் முன்னாடியே பாத்திரலாம் வெளக்கி முடிச்சுடேன் இப்ப துணிலாம் கெடக்கு மடிக்காம தொவச்சதெலாம் நேத்தி தொவச்சது அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் யார் யாரோட ப வா அந்தந்த பிரோல தொவச்சி துணிலாம் மடிச்சு வக்கணுங்க
ஆமால எ எங்கூர்லயும் ஒரு தண்ணி ஒமபோது மணி வரைக்கும் தான் வரும் அனுப்பி ‌உட்டுட்டு ஒம்போது மணிக்குள்ள தண்ணி வரதுகுள்ள துணிலாம்‌ தோய்க்கணுங்க அ நாங்க பாத்துட்ரு ஆமா ஆங்க இதுதாங்க வேல பாத்ட்ருக்கேன் துணி நெறைய கெடக்கு நேதி போட்ட யூனிஃபார்ம்லாம் இருக்கு
ஓ சேரி சேரி சேரி சேரி
துணி தொவக்கனுங்க
ஆஹ் ஆஹ் சேரி சேரி சேரி நா இப்பதான் எல்லாத்தையும் மடிச்சுட்டு இரு துணியலாம் மடிச்சிட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணி வேற வக்கிணும் புள்ளையோட யூனிஃபார்ம் வேற இருக்கா அது எல்லாத்தையும் அங்க நீட்டா அயன் பண்ணி வச்சிர்ணும் அப்றமாதான் அடுத் சமையல் வேலயெலாம் செய்வேன்
சாம்பார் தான் வக்கிலான் யோசிச்சுட்ருக்கேன்
நீங்க என்ன செய்யலான்ட்ருகீங்க
சாம்பார்ல்லாங்க வக்க போற காய காய்கறிலாம் இருக்கு தோட்டத்துல வெளஞ்ச காய்கறிலாம் இருக்கு
ஓ நீங்க தோட்டலாம் வச்சிருக்கீங்ளா
ஆமாங்க எங்ளுக்கு கொஞ்சம் வயலிருக்கு அதுல காய்கறியெலாம் போட்ருக்கோம்
சூப்பர்
ஆஹ் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாஹக்கா அந்த மாதிரி காய எல்லாம் நாங்க வந்து ஆர்கானிக் முறையிலயே தயாரிக்கிறோம்
வீட்லே
ஆமாங்க
சரி சரி சூப்பர் சூப்பர்
இந்த ரசாய நாங்க பயன்படுத்த மாட்டோம் கெமிக்கல்ல எல்லாம் பயன்படுத்த மாட்டோம் இயற்கை உரம்ந்தாங்க பயன்படுத்த பயன்படுத்துவோம் அதனால அந்த காய்கறி எல்லாம் உ பிள்ளைங்களுக்கு இது உடம்புக்கு நல்லது
சரி
நிறைய காய்ச்ச இருக்கு அதனால இன்னைக்கு அதான் சாம்பார்
என்னென்ன காய்கறி எல்லாம் போட்டிருக்கீங்க உங்க தோட்டத்துல
அ கத்திருக்கா வெண்டைக்காய் பாகக்காஇருக்கு
உம்
வாழை இருக்கு
இது வச்சு ஒரு நாள் சமையல ஓட்டிடலாம் போலைய
ஆமாபங்க அன்னன்னைக்கு உள்ள காய்கறியா நம்ம தோட்டத்துலேயே கிடைச்சிருங்க
அது அதுதாங்க நல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இயற்கை முறையில தான் கொடுக்கறது ரொம்ப நல்லது பிள்ளைங்களோட ஆரோக்கிய ஆரோக்கியந்தானா நமக்கு முக்கியம்
ஆமாங்க கீரையும் போட்டிருக்கேங்க
கீரை விலையுதா
ஆமாங்க
கீரைகளை என்ன ஓரம்ல்லாம் யூஸ் பண்ணுவீங்க
நம்மக்கு வந்து இந்த மெயிலமிலாம் ங்களா மீன மீளம் மாதிரி இப்ப வேப்பண்ண எல்லாம் போட்டோம்னா நம்ம வந்து அஹ் பூச்சி மருந்தெல்லாம் தாக்குதல் இல்லாம இருக்கும்
அப்படியா
அஹ் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு கெடுதல அதனால நம்ம இயற்கை உரமா வேப்பண்ணன்னு உடம்புக்கு நல்லது தானேங்கள
ஆமா
அதனால அத ஏ நாங்க பயன்படுத்துறோங்க
சரிங்க சரி அதாங்க நல்லது நம்ம இயற்கையா போனாலே நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நம்ம பிள்ளைங்கள நம்ம பாத்துக்கலாம் நம்ம குடும்பத்தை பாத்துக்கலாம் அன்னேனிக்கு அன்றாட ச சேவைக்க உங்க நல்ல காய்கரிலாம் நீங்கள் விளைக்க பண்ணுறீங்க நல்லது தான்
ஆமாங்க பஞ்சக்கவி பக்கத்துலேயே கிட இதுங்க இங்க
அப்டியா
மாட்டு சாணம் உரம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போஓட்டனா கொஞ்சம் ல்லாம்
இங்க எங்கெங்க கெடைக்குது இந்த காலத்துல இரு இருக்குன்னு சொல்றீங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே
தண்ணி வசதிதான் நல்லா வருங்க அதுனால நம்ம பக்கத்துலயே குடி இடமும் இருக்கதால நாங்க போட்டு நாங்க செய்யறவங்க புள்ளை எங்களை ஸ்கூல் அனுப்பிடுவோம் அனுிப்பிட்டு சும்மாாதானே இருப்போம் அந்த நேரத்துல கொஞ்சம் எதவ்து வேலை பாக்கலாம்ல அதனாலதாங்க
இது போர் செட் எல்லா போட்ருக்கீங்களா வீட்ல இல்லா போர்வல் இருக்கா
இருக்கோ மின்சார எடுத்துருக்கோ
ஹ அதுவே பெரிய இதுதாங்க போர் செட் போட்டாலே நல்லது ஞ்ச
அவுங்க தண்ணி பாய்ச்சு நல்லா இருக்குங்க தண்ணி நல்லாவு இருக்கு உப்பு தண்ணிலா இருக்காது ஆ தண்ணி நல்லா இருக்குங்க நல்லா வெலைச்சல் அதனால நல்லயு நல்லாவு காய்கறி எல்லா வெளையுங்க
ஆம்மா அப்ப எந்த பூச்சி தாக்குத அது இல்லாம உங்க காய்கறி எல்லாமே ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா தா இருக்கு இப்ப
ஆமாங்க நீங்க கூட மாடி தோட்ட பயன்படுத்தலாமேங்க
மாடி தோட்ட நானு அத யோசிச்சுட்டே இருக்கே நானு வீட்ல சொல்லிட்டு தா இருக்கே எனக்கு பொழுதுபோக்குக்கு அது ஒண்ணு இருந்தா கூட ம் சாயந்தர நேரத்துல மாடிக்கு போனோன்னு வச்சுக்கோங்களே அந்த ஒரு இ நல்ல அந்த ஆக்சிஜனே நம்ம சுவாசிக்கிறதே ந நல்லாதா இருக்குன் தோணுது
ஆமா ஓ பசங்கலா ஸ்கூல்ல நிறுத்திட்டு சும்மாதானா இருக் கோ
ஆம்மா
தெர்ல கொஞ்ச நேர நிம் மாடில போய் வேல பாத்தா நம்பளுக்கு ஓடம் கொஞ்சந் தே வலுவா இருக்கு
ஆமாங்க நீங்க சொல்றது நல்லதுதாங்க மாடி தோட்ட அமைக்கனுன் நானு நெனைச்சிட்டு தா இருந்தே நீங்க சொன்னதுலேருந்து க் கண்டிப்பா நானு இத செஞ்சி பாக்கற
சரி சரிங்க
மாடி தோட்டத்துல என்னென்ன காய்கறி போட்டா நல்லா இரு க்குங்க
சின்ன தா இந்த பேக் எல்லா சின்ன ஸ்மால் பேக் க்ரோ பேக்லா விக்குது விக்குதுங்களா அதுல அந்த மாரி செடி எல்லா வாங்கி வைக்கலங்க இந்த ப்ப தக்காள் டி வேற தக்காளி கத்திரிக்கா வெண்டைக்கா அதுல எல்லா வந்து வேர் ரொம்ப வுடாது ங்க அது நடந்த அந்த மாரி செடி எல்லா வைக்கலா
அப்டியா ஆனா செல்லுல பாத் து நெறைய வருதே பலது நெறையா வந்து நா ஆர்கானிக் முறையல செய்யறோன் சொல்லிட்டு நெறைய செய்யறாங்க அதையு நா நெறைய டைம் பாத்துட்டு தா இருக்கே ஆனா என்னால அது செயல்முறை படுத்த முடியல இந்த தடையாது நா கண்டிப்பா செய்லான்ட்டு ஆ நெனச்சிட்டு தா இருக்கே
ஆமா இப்பெல்லா மரங்கலா கூட வளக்கறாங்கங்க அவுங்க அவுங்க வசதி தகுந்த மாரி ரி
அவுங்க வீட்டோட வசதிய பொறுத்து இருக்குப்ப
ஆமாங்க இப்ப பெரிய ட்ரம் எல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா இருவதுலிட்டர் டரம் அது மை பெரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம மாமரோ வால மரோ
அப் நல்லா வளரு அதுக்கான தண்ணி நம் குடுக்குனு அப்ப. நம்ப ன்னா பண்ணனு ஏ மாடி தோட்டத்துன்னா அது பக்கத்திலே வந்து பைப்பு அ அமைச்சிக்கணு கொல அமச்சி நம்ம கரெக்ட்டான பதத் துல தண்ணி வுட்டோனே நமக்கு நல்லா வ வளரு பயிர் கெடைக்கு நெனைக்கறே
ஆமா ஆமாங்க ஒரம்மு குடுக்கணுங்க அடி க்கடி ஒரமு குடுத்தோம்னா கொஞ்ச நல்லா செழிப்பா இருக்கும்ங்க
ஆ அப்டியா கண்டிப்பா செய்யறேங்க நா கண்டிப் பா வந்து இந்த தடவ நா மாடித்தோட்ட அமைச்சி கத்திரிக்கா வெண்டைக்கா ஆ நீங்க சொன்ன மாரி எல்லாத்தையு நா ரெடி பண்லான்ற்ருக்கே எ கொழந்தைக்கு நல்லா இருக்கோ அப்ப
கொடி ஒரு அரகிலோ புடி வரா
கொடிவகை ஆ அந்த அவரைக்கா வெண் பாவக்க அந்த மாரி எல்லா போடலான் ஆமாமமா
அது கூட மேல போட்டா கூட நம்மளுக்கு வந்து அது வெயில்ல கொஞ்ச கூட நம்மளுக்கு தாங்காம அதுவே கூட கொஞ்ச கவர் ஆயிக்குங்க
நா இப்பதிக்கி மாடி தோட்டத்துல என்ன வச்சிருக்கன்னா ரோஜா செடி வச்சிருக்கே ரோஜா செ செடி அதுக்கா அதுக்கு என்ன பண்ணுவோன்னா டெய்லிக்கு நம்ம வீட்ல காப்பி போடுறோம்மா அந்த காப்பி தூளு ஆ ப்ப டெய்லிக்கு முட் முட்டையு யூஸ் பண்ணுவோ ரெகுலர் எப்போதுமே நம்ம முட்டையை யூஸ் பண்ணிட்டு தா இருக்கு அந்த முட்டையோட தோலு இது எல்லாத்தையு என்ன பண்ணுவே ஆ அந்த ரோஜா செடி போடுவே ஆனா முட்ட தோலை சும்மா போட மாட்டே முட்ட தோலை மிக்சியல வுட்டு அடிச்சு பவுடரா வந்துருமா அத எடுத்துட்டு போயி செடிக்கு ஒரமா போடுவே நல்லா பூவ பாத்தீங்னு வச்சுக்கோங்களே ஒரு ஒரு பூவு ஒரு ஒரு கை சைஸு இருக்கு
சரி சரிங்க. கோழி ஆடு எல்லா வளக்கறீங்களா?
ஆடா ஆ இருக்குங்க கோழி இருக்கு எங்க வீட்ல கோழி ஆனா டெய்லியு முட்டை குடுக்குதுல்ல அதனால டெய்லி கோழி தீனி போடுவோ ஏன் கொழந்த காலல எந்திரிச்சோடனே அரிசி எடுத்துட்டுதா மு முன்னாடி ஓடு நம்மா நா போயி கோழிக்கி ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டு வரமான்ட்டு ஓடு நீங்க நீ நீங்கதா வந்து தோ இது வச் ச்சு வயல் வச்சிருக்கீங்களா அப்ப நீங்க எதா பண்ண மாரி எதா வச்சிரு
இப் இப்போதைக்கி எது செய்யலங்க இப்ப கோழி எல்லா வளத்தோம்னா அப்ப செடி வைக்க முடியாது செடில உள்ள சத்துகளு சாப்ட்டுடு அது
ம்
அது அதல்லா கோழி எல்லா வளக்கலாங்க இப்போதைக்கி செடி எதா தின்னுட்டு சாப்ட்ரு எல்லாமே அந்த கொத்தி கொத்தி சாப்ட்டுடுல எல்லா செடியு
இப்பதா உங்களுக்கு ஆடி மாசோ வருது எதா பயிறு வக போடலாம்ல
ஆமாங் இன்னு போடலங்க இப்ப வெயில் அதிகமா இருக்கனால போடலங்க இ ப்ப ஆடிப்பட்டோ வரு தண்ணி கொஞ்ச நல்லாவு இருக்கு போடணு கீர மறுபடி கீர அ பசல கீர பொன்னாங்கன்னி கீர மொள கீர எல்லா போடணுங்க
நா அதா ஆடி மாசத்துலதான எப்போது சொல்லுவாங்க வெத வெதச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு ப இது கெடைக்கு அப்பிடின்லா சொல்லுவாங்கல்ல
நீங்க சொல்றது கரெக்டுதா
கண்டிப்பா வந்து ஆடி மாசத்துலதா வெத போடணுன்னு நெனைச்சிட்ருக்கே நீங்க சொன்னத வந்து நான் மாடி தோட்டத்துல ஆடி மாசந்தா ரெடி பண்லான் பாக்குறே கத்திரிக்கா ஆ அப்புறோ தக்காளி போடுவோ வேற என்ன செய்யலா வெண்டைக்கா எல்லா நல்லா காய்க்குமா
ஆ காய்க்குங்க வெண் ஒரு நாலஞ்சு வெத போட்டாலே போதுங்க அது நல்லா மகசூல் கெடைக்கு நம் வீ ட்டுக்கு ஆயிடு பிஞ்சுக்கு ஆ அ பூ ச்சி தாக்குறது இல்லாம இருக்கு நீங்க இயற்கையா வே ஒரோந் தயாரிச்சிக்கலா
ம் நம்ம வீட்ல உள்ள பொருள வச் ஆ வேப்ப எண்ண சொன்னீங்க அது கண்டி ப்பா அது ரெடி பண்லா மீதி எல்லா நர்சரிலதா போயி வாங்கணு அப்ப
அப்பிடி இல்லங்க இப்ப நம்ப வெங்காயோ எல்லா தோல் உரிக்கிறோ இல்லயா அந்த தோலு அந்த மீதி போன வந்து பழ வகை தோலு காய்கறி தோலு அதெல்லா மே இது ப ஒரு ஒரு பைல போட்டு வச்சா கூட அது மக்கிடுங்க கொஞ்ச நாள்ல அது ம க்கிடுங்க அது
இப்ப இந்த இந்த பழோ இருக்குல்ல டிராகன் ஃப்ரூட்டு அதல்லா நா வந்து செல்லுல பாத்துருக்க மாடி தோட்டத்துல ரெடி பண்ணி இருந்திருக்காங்க
ஆமா ஆமாங்க
போலயே
ஆ அது வளக்கலாங்க அதுக்கு என்ன கொஞ்சொ வந்து பைப் எல்லா செட் பண்ணணுங்க ஏன்னா அது வெய் வ எட தாங்கணு இல்லயா அதனா ல வந்து கொஞ்சோ பைப் எல்லா செட் பண்ணி அ நம்ப ஊருக்கு வளருன்னுதா சொல் றாங்க ஆனா அதுதா பயன்படுத்தி பாக்கணு
சில டைம் வந்து மாடி தோட்டத்துல இந்த ப புறாக்கள்லா வளக்கறாங்க. இந்த காட அந்த இதெல்லா நா பாத்திருக்கே அதுக்குன்னு தனியா கூண்டெல்லா வச்சு அதெல்லா செஞ்சிருக்காங்க அந்த காட முட்டையெல்லா நம்மளுக்கு கெடைக்கு அப்போ காடையு இது பண்ணலா
பழக்கங்க அது கழிவு கூட நம்ம வந்து ஒரமா யூஸ் பண்ணிக்கலாங்க
ஆம் ம் ஆமா அ பு புறா க்களோட கழிவ கூட ஒரமா யூஸ் பண்ணிப்பாங்க
மாடு மாடு அதோட கழிவு எல்லாமே வந்து ம அது நல்லா மக்கி அது உடனே யூஸ் பண்ணிட கூடாதுங்க. அதல்லா மக்க வைக்கணு மக்க வச் மக்க வச்சு நல்லா காய வச்சு அது நல்லா பொடியா ஆனோனே அதுக்கப்புறந் தாங்க பயன்படுத்தணு.
அப்படியா நா வந்து ரோஜாச் செடிக்கு வந்து ஆட்டோட சாணோ இருக்குல்ல அந்த வந்து நல்லத் காய வச்சு அத பொடி பண்ணி நா ரோஜா செடிய சுத்திர் நா போட்ருக்க
அது சரி
ஆ அது போட்ருவ அப்றோ முட்ட தோலு ம்மு கா அடிச்சி அது போடுவ ம் நறைய செய்வ அதனாலதா எ ரோஜா செடி இன்னும் நல்லா வளர்ந்துட்டேருக்கு டெய்லிக்கும் பூ குடுக்குது
மண் புழு உரோ வேஸ் பண்வீங்ளா
புரில
மண்புழு உரோ
இல்லெல்லா மண்ணு எங்கெங்க பாக்க முடியு மண்ணெல்லா அவ்ளோவெல்லா பாக்கவே முடியாது
அ அது கொஞ்ச நல்ல வெதத் செடிக்கா ஆனா இப்ப நீங்க வாங்குறீங்கல்ல அந்த அந்த இது இதுலே விக்கீங்க அந்ததத் தத் காடன்லே விக்கும் அவுங்க கேட்டாலே அங்யே குடுப்பாங்க மண்